ங்களா ஆ ஓகே ஆ இப்ப நல்லா கேக்குதுங்க
ஆ ஓகே ஓகே
இப்ப மரங்கள பத்தி பேசலான்னு சொல்லிருக்கீங்க மரங்கள பத்தி என்ன ஆ ம் என்ன அது உங்க வீட்டுல ஏதாவது செடி கொடி இந்த மாரி ஏதா வளத்திட்டு இருக்கீங்களா விவசாயம் பண்றீங்களா அந்த மாரி ஏதாது இருக்குங்களா
ஆ ஹ இல்ல வீட்டு பின்னாடி இங்க நெலோ இருக்கு பட் அதுல என்னனா அங்க எப்டின்னா தென்ன மரோ அந்த மாரிதா இருக்கு தென்ன மரோ வாழமரோ அந்த மாரி இருக்கு வச்சுக்கோங்களே அந்த மாரி இருக்கு அதுக்கப்பறோ பாத்தீங்கனா ஒரு வேப்பமரோ இருக் கு தென்னமரோ பாத்தீங்கனா ஒரு நாலு இருக்கு அந்த மாரி இருக்கு
ஓகே மரங்கள் வளக்கறனால என்னென்ன யூஸ் இருக்குங்கிறது சொல்லுங்களே
ஓகே ஓகே சார் இப்போ எப்டின்னா நமக்கு வந்து காத்து வந்து நல்லா தூய காத்து அந்த மாதிரி கெடைக்கு
ம் ம்
அதுக்கப்பறோ பாத்தீங்கனா இப்போ நெறைய யூஸ் இருக்கு சார் இப்போ வாழ மரோ ஒன்னு வச்சுக்கோங்களே இப்ப அது மட்டு ஒரு எக்ஸாம்பிள்கு எடுத்துக்கிட்டோனா இப்ப வந்து வாழ ம ரோ வந்து இல்லாத வ இல்லாத ஒரு இதுவே இருக்காது அந்த மாரி இருக்கு
அதாவது அதோட பயன் நெறைய இருக்கு அதாவது அது கனில கா அது வெலை வெத வெதச்சதுலேருந்து அது இ சாவுற வரைக்கு பல பயன்களை குடுக்குது வாழ மரோ வாழ இலை அ இது வாழ பூ
ம்
வாழ பழோ தேங்கா தண்டு அந்த கு கு இது எல்லாமே ம் அ ஆறு கூட யூஸ் ஆகுது அந்த அளவுக்கு அது பயனுள்ளது அதே மாரி தென் தேங்காவு ம் இப்ப தென்ன மரனு பாத்தீங்கனா அதுவு நெறையா ஒரு பயனுள்ளதா இருக்கு வெ வெட்டனா கூட அந்த தென்னங்கீத்து அந்த இது மாரி குடுக்குறது அந்த குருத்து இதெல்லா சாப்பற குருத்து அதெல்லா சாப்பறது அது அதாவது என்னன்னா அதோட தன்ம வந்து தன் வ வெதச்சது வந்து நம்ம தண்ணி ஊத்தி வளக்கதா அத பயன் வந்து நம்மளுக்கு எவ்ளோ மடங்கு கெடைக்குது கரெட்டுங்களா ம் ம்
அதுக்கு வந்து நெறைய பலன் இருக்கு இன்னொன்று பாத்தீங்கனா இப்போ இப்போ பாத்தீங்கன்னா வாழமரோ வந்து இப்போ எதோ ஃபங்க்ஷன் வந்தா கூட வாழமர தா கட் டுவாங்களே வீட்டு எதிரக்க இதுவே எதாவது ஒரு சுவோ அ கெட்ட நிகழ்ச்சிருந்தாலு அதுக்குமே கட்டுவாங்க அது வந்து ஃபுல்லாவே இப்போ நம்ம பாரம்பரியமா சொல்லலா இப்போ இது எதோ ஒரு மண மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களே அவுங்கள வாழ்த்தறது கூட இந்த வாழையடி வாழையதா அந்த மாரி அந்த வேர்டு தா யூஸ் பண்ணுவாங்களே லைக் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு சிறப் பு வாய்ந்ததுனு பாத்தீங்கனா இந்த வாழமரோ சொல்லலா நம்ம
ஆ அந்த காலத்துலல்லா பாத்தீங்கன்னா நம்ம முன் இதெல்லா வந்து நம்ம சு சுத்தமான காத் து வந்து சுவாசத்துக்கு ஆக்சிஜன் தேவையானதே பாத்தீங்கன்னா ரோட்டோரமா இருந்த மரந் தா இப்ப அத வெட் இன்னு நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் மொத கொண்டு மழ பெய்றலிருந்து எல்லாமே கம்மியா இரு க்கு சோ வந்து மரங்கள வந்து நெறையா வள த்தணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு நம்ம அத அழிச்சிட்டு வந்துட்ருக்கோ இருந்தாலு அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு செயல்
கண்டிப்பா சார் கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்லல்லா நமக்கு ரொம்ப இது பாதிப்பு
ஆக்சிஜனே காத்து ஆக்சிஜனே காத்து குடு காசு குடுத்து வாங்குற அளவுக்கு தா நம்ப நா பணத்த நோக்கி போயிட்ருக்குறோ மொத்த இத அளிச்சு அதுவே காற்று நாளைக்கு காசு குடுத்துதா வாங்குற மாரி ஆயிடுச்சு உலகம் இந்த சைடெல்லா பாத்தீங்கன்னா விவசாயங்கள் மாரி இதுங்களா இல்ல லேண்ட் இருக்குங்களா நிலங்களா இல்ல எப்டிங்க நீங்க இருக்குற ஏரியா
நாங்க இருக் இல்ல விவசாயோல்லா பண்ணுவாங்க சில பேர் வந்து நெல்லு போடுறவுங்க போடுவே அது எப்டினா இப்ப ஊர் இருக்காது அது நெலனோ தனியா ஒரு எடமா இருக்கு அந்த மார்ருக்கு ஊர தாண்டி
ஒ வீடு ஊர தாண்டி இருக்கு வீடு தனியா வந்துர்ற மாரி
வீடு வீடு எல்லாருமே வந்து எல்லாரு வீடு வந்து தனியா இருக்கு பட் மத்தபடி வீடு பின்னாடி வந்து இப்ப எங்க வீடு மாரி எடோ இருந்துச்சுன்னா அவுங்கவுங்க எதாவது தென்ன மரோ வாழ மரோ அந்த மாரி தோட்டம் மாதிரி வச்சுப்பாங்க ஆ எங்க நெலொலா பாத்தீங்கன்னா அது கொஞ்ச தூரமா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா நாங்க எங்க வீட் வீட்ல வந்து இந்த சவுக்கு மரம் சொல்லுவாங்கல்ல அந்த சவுக்கு மரோ நாங்க ம் அது நாங்க போட்ருக்கோ ஒரு டூ ஏக்கர்ஸ்கு போட்ருக்கோ அ அதுதா ர் அந்த மாரி போடுவாங்க சில பேர் வந்து இந்த தைலோ மரோன்னு சொல்லுவாங்க இல்லைங்ளா
நீலகிரிட்ட என்னங்க இந்த இக்கோபிலஸ்க் அ இக்கோபிடிஸ் ஆமா ம் ம் அந்த டைம் நீலகிரி சைடு இருக்கு ம் ம்
ஆ அதுக்கு அப்பறோ பாத்தீங்கன்னா சில பேர் இந்த நெற்பயிர்கள் அந்த மாரி தா போடுவாங்க மத்தபடி வேற எதுவு இங்க ஸ்பெஷலா அவ்ளோ போட மாட்டாங்க
ம் இப்ப அந்த சவுக்குங்கிறது சொல்றீங்க இல்லைங்க ஒரு சவுக் க்கு மரத்துல பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேஷனுக்கு மட்டு யூஸ் பண்ணட்டுங்களா இல்ல வேற எதுக்காது அது பயன்படுதுங்களா
லைக் அப்புடி இல்ல சார் அது அது இப்போ வந்து இதுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கு சவுக்கு மரத்துக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வியாபாரிகள் அப்டின்னு சொல்லுவாங்க அவுங்க வந்து பல்க் க்கு அமௌண்ட் குடுத்து ஏக்கர் கணக்கு பாத்தீங்கன்னா டன் கணக்குல வந்து அந்த கழி இருக்குல்ல மர த்தோட கழி
ம்
அது வந்து வாங்கிட்டு போவாங்க ஏன்னா அது வந்து நெறையா பேப்பர்ஸ்லா செய்றாங்கல்ல
அந்த பேப்
பேப்பர்ஸ் அந்த மர கூழலா சம்திங் அவுங்க எதோ யூஸ்
யூஸ் பண்றாங்க அதுதா கேக்குறே என்ன மெட்டீரியல் அப்டின்றது தா பேப்பர்ஸ்சு இந்த மாதிரி யூசேஜ்க்கு கூழாக்கி அத வந்து இது பண்றாங்க சொல்றீங்க ரீ யூஸ் ரீ பயன்படுது ம்
அந்த மாரி பயன்படுது த்துறாங்க அதுனால வந்து இது நல்லாவே வந்து அவுங்க வந்து டன் கணக்கு வச்சு லாக்ஸ் கணக்குல்லா வாங்கிட்டு போவாங்க அந்த மாரி பேசி அது வந்து எப்டின்னா பாத்திங்னா ஒரு ஆறு மாஸ்துக்கு தா நம்ம வந்து அத நல்லா கேர் பண்ணி பாத்துக்கணு லைக் நம்ம ஒரு சின்னதா அத ஒரு கண்ணா போட்றதுல இருந்து அதுக்கு வந்து கலை பறிக்கிறது அப்டி சொல்லுவாங்க அது வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் அந்த மாரிலா பண்ணிட்டே இருப்பாங்க எடைல பாத்திங்னா இந்த உளுந்துன்னு சொல்வாங்க உளுந்துலா ஆ நடுவுல சின்ன இதுவா இருக்குமோ உளுந்த வந்து போட்டு வுடுவாங்க
இதுலங்க தேக்கு வச்சு தேக்குங்கறே சவுக்கு மரத்துக்கு நடுவுல உளுந்து போடுவாங்ளோ ஓஹோ நெக்ஸ்ல உளுந்துங்கிறது எ அப்டி இருக்குங்க எனக்கு
உளுந்துன்றது உங்ளுக் தெர்லயா ஓகே ஓகே செடி இருக்குங்கில்லைங்ளா செடி மாரிதா உளுந்து வந்து அந்த வெதையா போடுவாங்க அந்த உளுந்து அதுக்குனே வந்து தனியா வெத இருக்கு லைக் உளுந்துதா இந்த பிளாக் கலர்ல இருக்குல பாத்துருப்பீங்க
இந்த பர்க் ஆ அது தெரியுதுங்க அது வந்து எப்டி உதிரி மாரி வருங்ளா இல்ல இப்ப எப்டி சொல்றது இப்ப மனித்தக்காளி செடி கேள்விப்பட்ருகிங்ளா அது எப்டி சொல்வாங்க அது மாரி அது மாரி கொத்து கொத்தா இந்த மாரி வருங்ளா இல்ல எப்டின் கேக்றே
கொத்தா கொத்து கொத்தா செடி மாரிதா கொத்து கொத்தா வரு இந்த பைத்தியங்கா செடிலா இந்த இன்ன சொல்வாங்க இந்த பீன்ஸ் மாரி பீன்ஸ்லா பாத்ருக்கீங்ளா
பீன்ஸ்ஸு ஆ ஆ அதுவு பாத்தலிங்க அந்தளவு இல்லைங் மேம் அதைய அது அந்த அளவுக்கு விவசாயம்
அதா அதுனோடய ஸ் மால் வோர்ஷன் மாரி தா இருக்கு உளுந்து பீன்ஸோட ஸ்மால் வோர்ஷன் மாரி குட் குட்டி குட்டியா இருக்கு கொத்து கொத்தா இருக்கு அதுக்குள்ளதா இந்த பிளாக் கலர் ல ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு பிளாக் கலரு அந்த பீன்ஸ் இருக்குல்லைய அது உள்ள இருக்கிற மாரிதா இருக்கு
ம் ம் மெளகு வேணா தெரியுங்க மெளகு இந்த எற்காடு சைடு்லா மெளகுலா பாத் தெரியுங்க கொத்து கொத்
ஓ இல்ல இல்ல நா அது பாத்ததில்ல இப்போ நீங்க எந்த சைடு லைக் டிஸ்ட்ரிக்கு
நா சேலம் சைடுங்க
ஓகே ஓகே அப்போ ஒங்ளுக்கு இதெல்லா வந்து தெரியு நா சொன்னதுக்கு அப்றொ நீங்க இதெல்லா சொல்லுங்க
இல்ல அதுக்கு சொல்றிங்க செரி ஓகேங்கெ
மரோ இது அந்த மாரி போடுவாங்க
ம்
சவுக்கு பாத்துருக்கே சோ அது என்ன யூசேஜு என்ன பர் பசுனு தெரியா அந்த சவுக்குங்றது பாத்திங்கனா அந்த ஸ்டேஜுக்கு ஒரு இது பண்ணுவாங்ள டெக்ரேஷன் மாரி அது எப்டி சொல்றது அது யூஸ் பண்ணுவானா கேக்றே அது அந்த
அ அ நோ நோ
நீடில் நீடிலா அது அது டோட்டலா வேறயா அது
அது வந்து வேற அது வந்து வேற இந்த கிறிஸ்மஸ் ட்ரீலா இருக்கு இல்லைங்ளா அந்த மாரி சொல்லுவோல
ம்
அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மாரி சொல்லுவோ அது
அந்த மாரிதா அதுதா அது யூஸ் பண்ணுவாங்க
ம் பட் வந்து இது வந்து லைக் அது மேறி இருக்கூ பட் வந்து ரொம்ப உயரமா வளரு இது
ம் ம் பாத்துருக்கே பாத்துருக்கே பாத்துருக்கே பாத்துருக்கே ஆ இப்பதாபுரியுது இது மாத்தி சொல்ட கன்ப்யூஸ் ஆயிடே
அதுதா அதுதா நீங்க சொல்றது வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ தா நீங்க
கிறிஸ்மஸ் ட்ரீ அதுமாரி நெனச்சடே ஆன அப்றமேட்டுதா யோஸ்சே சவுக்கனா ஓகே அந்த ஸ்டெய்ட் டா நல்லா லென்தியா மூங்கில் குச் சி மாரி இது மூங்கில் ஸ்டிக் மாரி வளரு சொல்றீங்களா இல்ல அது வேற மார்ருக்குமா அதுங்கெடையாதுங்ளா மூங்கில் பாத்துருக்கீங்ளா மூங்கில் மூங்கில் மரொ அது மாரி கொஞ்ச ஸ்ட்ரைட்டா கொஞ்ச ஒயிட்டா ஒரு ரவுண்ட் ரவுண்ட் ஸ்சேப் மாரி வருங்களா
ஆமா ஆமா அதே மூங்கில் மூங்கில் மாரிதா இருக்கூ ஆனா ஸ்ட்ரைட்டா நல்லா ஸ்ட்ரைட்டா ஒயரமா வளரு நீங்க அந்த டெக்கரேஷன் பண்ற மாரி சொல்றீங்கள அதெல்லா வந்து கெளைக் கெளையா அப்டே போயிட்ருக்
ம் ஆ பாத்துருக்கே பாத்துருக்கே ஓகே ஆனா எங்க சைடு அந்தாண்டல இருக் க்கு என்னன்னா நீங்க சொ தன்னு ஓன் பார்ம் ஹவுஸ் மாரி வச்சுருக்காங்கல்ல அவுங்கல்லா வளத்துவாங்க ஏன்னா அது செக்கயூரா வளர்த்த்பா நீ அந்த மாரி பாத்திருக்க இங்க
ஆமா ஆமா நானு சம்டேஸ் டூர்லா வரம்போது பா்த்திருக்கே அந்த சைட்லா இருக்கத பட் அதெல்லாம் வந்துட்டு நல்லா ஹைப்ரைடா பெருசு பெருசு தா இருக்கூ நீங்க வந்து பாத்தீங்ன்னா கொஞ்சோ இதுவு ஒரு சில வெரைட்டிஸ் இருக்கூல அது அதுலயே
ஆமாங்க
அந்த மாரி வெரைட்டியா இருக்கூ
சேரி சேரி ங்க இப்ப வேற நீங்க வீட்டுல தோட்டத்துல போட்டீங்கன்னா என்ன வீட்டுக்கு தேவான காய்கறிஸ் மாரி ஏதாவ்து வந்திருக்குங்ளா
அது இப்ப தோட்டத்துல எல்லா எதுவும் போட்றது இல்ல பட் ஃபஸ்ட் எல்லாம் போட்ருந்தாங்க எப்டின்னா இப்போ நாங்க அங்கேயே வந்து இந்த இதெல்லாம் போட்டோ இல்லைங்ளா அங்கே வந்து இந்த காசர கீரைன்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு
கரிசுலாங்கண்ணி காசுரைக்கு பாசற பாசற ஓகே ஓகே ம் இந்த சப்பாத்தி கு புதுசால்லா செய்வாங்கன்னு நெனைக்கிறே கேள்விப்பட்ருக்கே பாசரக்கீரக்கு தெரியு பட் ஒரு சில ஒவ்வொன்னுக்கு யூஸ் பண்றாங்க கீரதா மேம் சொல்றீங்க கீ பருப்புல போட்டு கடைவாங்ளா
இல்ல சார் அது வந்து புளிச்சக்கீரைன்னு சொல்லுவீங்ளோ
பசல கீர
பசல கீரயில்ல புளிச்ச கீரன்னு சொல்லுவாங்க ஒரு மாரி கசக்குற மாரி இருக்கூபாருங்க லைட்டா ஆ நல்லா நீட்டா இருக்கூ முள்ளு கூட இருக்கூங்க அதுல்ல
ம் ம் ம் அது அடிக்கடி சாப்டுவாங்க புளி போட்டு செய்வாங்க
அந்த கீர எல்லாம் போடுவோ நடுவுல அதுக்கப்பறம் ப்பறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாரி எது சொல்றது அது ஒரு பீன்ஸ் மாரி ஒண்ணு இருக்கும் பாருங்க சாப்பட்றது அதுவுமே நாங்க
ஆ அது அப்பறொ அந்த பீனட்ஸ் வந்தூ பீனட்ஸ் இல்ல அது வேரென்னமோ சொல்லுவாங்க ஓகே அந்த பட்டாணி மாரி சொல்லுவீங்களா பச்ச பட்டாணி பட்டப்பட்ட மாறி இருக்கூ அது ஓபன் பண்ணி உள்ள நாலஞ்சு இருக் இருக்கு அது நார்த் இன் நார்த் சைட்ல்லா பேமஸ்ஸா வரு பச்சையா இருக்கு அது நார்மள பிரிச்சு அப்டியே சாப்ட்டா நல்லா இருக்கு
அப்டியே சாப்ட்டுற்லா வேக வச்சு கூட நம்ம வந்து அவிச்சு சாப்டுவாங்க ம்
அந்த மேகி இதுக்ல்லா போட்டா நல்ல இருக்குன்னு நெனைக்றே ஐ திங்க்
அ மேபி அதல்லா யூஸ் பண்லா நமக்கு எது
உட்டா அது அது டீவியில ஆட்ஸ் பாக்ற பாத்தா அந்த இதுல வரமாரிருக்கு சாதனானக் கைகள்
அ ஓக் ஓகே ஓக்கே ஓகே முடிஞ்சுது முடிஞ்சுது சார் நெக்ஸ்ட்டு கால் முடிஞ்சுது முடிஞ்சுது ம் ம்